ஹலோ
கேக்குதா அந்த மாரி சில நேரம் அந்த மாரி ப்ராப்ளம் வருது அந்த மாரி ஆ சொல்ற அது ஆ தக்காளி சட்னி செய்வோம்ல நம்ம
ஆமா
ம் அதே வெங்காய பூண்டு எல்லாமே போடுவீங்கள பூண்டு போடுவீங்களா சில பேர் போடுவாங்க சில பேர் போடாதுங்க மெளகா போடுவீங்கல என்ன மெளகா போடுவீங்க ஆ காஞ்ச மெளகாதா அதேதா வதக்குறதுக்கு முன்னாடி மொதல்ல கேரட் வந்து பாதி கேரட்டா இருந்தாலும் செரி ஒரு கேரட்டா இருந்தாலும் செரி செதுக்கி அந்த செதுக்குவோம்ல இ துருவல் மாரி வருமே
ஆமா
ஆ அதுல செதுக்கி எடுத்து வச்சுக்கணு எடுத்து எண்ணெயில வதக்கிக்கணு
ஓ அப்படிங்களா ஓகே
ட்டு அதுல என்ன எக்ஸ்ட்ரா சேக்கணும்னா வதக்கி எடுத்து வச்சுக்கணு தனியா
ஆ ஆ
எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் இது இருக்குல உளுந்து
ஆமா வெள்ள உளுந்து
ஆ வெள்ள உளுந்து அது ஒரு ஸ்பூனு ஆ இது அது பேரென்ன கடல பருப்பு ஒரு ஸ்பூனு போட்ணு எக்ஸ் ஸ்டா அதுதா அதோட கேரட்டையு சேத்து அரைச்சிர்ணு அரைக்கிறதுக்கு முன்னாடி புளி போட்ணு மிக்சில ஆர வச்சு போடுவோ தெரியுமா
ஆமா
அதுல வந்து ஒரு கொட்ட சைஸு புளி போட்ணு ஏனா புளிப்புரு இல்ல ஏனா நம்ம கேரட் கேரட் போடுனால ஆ அதனால அந்த புளிப்போடுறதுனால அந்த புளிப்பு சுவ வரு
ஆ
அந்த நல்லாருக்கு ஒருதே ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே ஓகே அத வந்து நம்ம செதுக்கிட்டு அப்டியே எண்ணெ எண்ணெ ஊத்தி எண்ணெ ஊத்தி அப்டியே வத
ஆ அந்த பச்ச வாசன போறது வரைக்கு வதக்கணு கேரட்ல ஒரு பச்ச வாசன வரு தெரியுமாங்க
ஓகே ஆமா வரு
ஆ அந்த பச்ச வாசனை போற அளவுக்கு வதக்கணு வதக்குனா சூப்பரா இருக்கு சட்னி எனக்கே புடிக்காதுனா பாத்துக்கங்களே ஆமா அந்த கேரட் சட்னி அக்கா சொன்னாங்க
ஆ ஆ
அக்கா ட்ரை பண்ணிட்டு சொன்னாங்க
ம்
செரி நம்மளு ட்ரை பண்லா எப்டியு புடிக்காது நம்ம ட்ரை பண்ணி பாப்போ அப்டினு நென்ச்ச
இன்னொன்னு வந்து இந்த ஃபுல்லா தக்காளி அப்றோ காஞ்ச மெளகா மட்டு போட்டு ஒரு மாரி நல்லெண்ண ஊத் தி அப்டி சாப்பற மாரி ‌அரை
ம் அப்டியா ஆ இன்னு என்னனா தக்காளி சட் நீ மல்லிக்கீர போட்டு அவிப்போ
ஓ
அது நல்லாருக்கு அது எனக்கு புடிக்கு இவங்களுக்கு புடிக்காது
அதா அந்த கொத்தமல்லி தான சொல்றீங்க எல்லா சட்னிலமே எல்லா சட்னிமே இந்த கொத்தமல்லி போட்டா ரொம்ப நல்லாருக்கு எனக்கு அது ரொம்ப ஃப்ளேவர் பிடிக்கு
இவங்களுக்கு புடிக்க மாட்டேன்து நம்ம என்ன பண்றது ம் ஒரு நாள் அவங்களுக்கு புடிச்ச மாரி ஒரு நாள் எனக் புடிச்ச மாரி இவங்க தக்காளி சட்னிதா டெய்லி கேப்பாங்க
ஓ
அதா கொஞ்சோ வெரைட்டியா கத்துக்கலான்டு ஒரே சட்னிய ஒரே மாரி செய்யாம
ம்
சொன்னனே என்ன செய்வ கருவேப்புள்ள போட்டு கேரட் போடாம உளுந்து கடல பருப்பு போடுவ
ஓகே ஓகே ஓகே
அப்டி ஒரு நாள் செய்வ ஏன்னா ஒரே சட்னி தான செய்யணு அடிக்கடி
ஆ உளுந்துனா அப்டியே வருத்துட்டு வரு
அப்டியே வரு ஒரு மாரி வருத்து லைட்டா அந்த ஷேட் மாறு தெரிமா அந்த கலரு
ஆமா
அந்த மாரி தொவரம் பருப்பு கடல பருப்பு உளுந்து அந்த மாரி ஷேட்ல இருக்கணு
ஆ இந்த கடல பருப்பு கூட பொட்டுக்கல்ல கூட போட்டு பண்லா அதுவு நல்லா இருக்கு
ட்டுக்கல்ல இருக்காதுங்க எங்க வீட்ல இருக்காதுங்க நாங்க தேங்காய் சட்னி பண்ண மாட்டோ எங்களுக்கு தேங்கா சட்னி புடிக் கக்காதா வேஸ்டா வாங்கி வச்சு என்ன பண்றது
ஓ நா அப்டி சொல்லல இப்ப வந்து இந்த கட கடல
ஆ ஆமா ஆமா கரெக்ட்டு வேர்க் கடல இல்ல கடலப்பருப்பு
ஓப் புரியல
அதாவது இது செய்வோம்ல மசாலா வட
ஆமா
அந்த பருப்பு ம் ம் இன்னு வந்து வேர்க்கடல சட்டினி இருக்கு அதே எனக் தெரியாது இவுங்கதா செய்வாங்க எனக்கு புடிக்காது ஒரு மாரி எண்ண ஸ்மல் அடிக்கு அது எனக்கு
ஆ ஆனா அந்த வேர்கல்ல கூட பொட்டுக்கல்லையு சேத்து அரச் சா அதுவு நல்லா இருக்கு அது ஒரு டேஸ்ட்டு பட் இந்த மாரி சில பேருக் இந்த எண்ண உங்கள மார்லா புடிக்கலேன்னா பட்
ம் எனக்கு புடிக்காது அவுங்களுக்கு புடிக்கு
ம் ம் ம்
அன் நால
ஓகே ஓகே ஸ்
ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் புடிக்கும்ல
ஆம்மாம்
ம் ம் அந்த மாரி
ஓகே ஓகே
அந்த மாரி இருக்கு என்ன பண்றது ஒரு ஒரு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு புடிக்கிது
ம் ம் ம்
எல்லாருக்கு ஒரே மாரி பிடிக்காதுல்ல
ஆமா சிஸ்டர் பரவால்ல உங்ககிட்ட இருந்து நெறையா கத்துக்கிறே நானு இந்த சாட் இனி செய்யறதுக்கு ஃப்ரை பண்றதுக்கெலா பியூச்சர்ல எனக்கு
ஏன்னா நா நோம்பு வச்சுட்டே நோம்ன்பு வக்கெலேன்னா கொஞ்ச ட்ரை பண்லா நோம்பு வச்சா சாப்புட கூடாது தண்ணி கூட குடிக்க கூடாது
அப்டிங்ளா
ஆ நாங்க என்ன சாப்பாடு செஞ்சாலு அது எதுவு டேஸ்டு கீஸ்டு எதும் பண்ண கூடாது அப் டே வச்சு அத அனுப்பி விட்ருவே ஆ டேஸ்ட் பண்ணபாங்கலா அவுங்களுக்கு க்கு லேட் ஆயிடு ஏன்னா சுட சுட இருக்கு சுட சுட இருந்தா கொஞ்சோ டேஸ்ட் பண்ண முடியாது
ஓகே ஓகே
நானு அவசர அவசரன்னு செய்வே அவுங்களு அவசர அவசரன்னு கெளம்புவாங்க அதுல டேஸ்ட் ஸ்டே பண்ண மாட்டாங்க ஆபிஸ் ல போய் தா பாப்பாங்க அங்க உப்பு ஒரப்பு எது தெரிஞ்ச வரைக்கும் போது நோம்பு வச்சுருக்கேற்னால எதுவு சாப்புடக்கூடாது சாப் இப்டிலா பாக்கக் கூடாது
ஓகே ஓகே ஆமா ஆமா
அதுதா கொஞ்ச செரமம்மா இருக்கு
ம் ம் ம்
இருக்கா இல்லையான் தெரியலையே போட்டோமா
ஓகே ஓகே ஓகே
ம் அந்த மாரி இருக்கு உம் இருக்காங்க நா ஒரு ஃப்ரெண்டு அதாவ்து எப் பின்னா ஒரு ஸ்கூல் படிக்கும்போதுலேந்து ஃப்ரெண்டு ஒரு பத்து பதினொன் வருஸமா பதிமூணு வர்ஷோ
ஓ ஓ
ரொம்ப லாங் ஃப்ரெண்ட் அவ்ங்க தா அடிக்கடி பேசுவோ பாப்போ பாக்கதே இல்லங்க கல்யாண ஆய்ட்டா இங்கிந்துங்க பாக்கற்து கல்யாண அடுத் த்துக் முன்னாடி பாப்பாங்க கல்யாண ஆயிட்டா அவ்ளோதா பாக்றுதுப் கொறைஞ்சிரு பேசுற டைமிங் கொறைஞ்சிரு எல்லா கொறைஞ்சிரு அவங்ளுக் வந்து பேபி இருக்கு வொய் எத்தன மாசத்துலன்னா ஒரு எட்டு மாசோ அதாவ்து எப்பனா அவளீக்கு என்னால என் கல்யாண்த்துக்கு வர முல்ல கல்யாண் சமயத்துல அவளுக்கு கொழந்த பொறந்துச்சி அதாவ்து எப்படின்னா என் கல்யாணம் இந்த மாசனா அவ அப்பதிக்கி ஒம்போது மாசோ அடுத்த மாசோ அதே தேதில புள்ள பொறந்துச்சி
ஓ அந்த மாரிங்ளா
உம் அதனால அவளாலையு வரமுல்ல
ஊ
அ அதனாலே
ஓகே ஓகே எப்டி அவங்கல் சிந்து உங்ளுக்குஸ்
ஆமா நா ஸ்கூல் படிக்கும்போத்ல இந்நு என்னோட ஃப்ரெண்டு் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கங்ளே ஸ்கூல்க்கு சேந்தத்துலேந்து
அப்ப காலேஜு ஒன்னா படிச்சீங்ளா
இல்ல இல்ல அவ காலேஜ் படிச்சா நா வந்து என்னனா இஸ்லாமிக் டிகிரி தெரியும நாங்க படிப்போ உங்க தெரியுமான் தெரில மூணு வருஷோ நீங்க நீங்க காலேஜ் படிப்பீங்கில்ல
ஆமா
மூணு வருஷோ அதே மாரி நாங்க மூணு வருஷோ படிக்கணு
ஓகே ஓக ஒக்யா ஒக்கேஸ்
அதுல அந்த மாரி எங்க மார்க்கத்துக்கு சம்மந்தமா நெறைய விஷ்ஷே எங்குள்க்கு தம்மந்தமா நெறைய சொல்லிக் குடுப்பாங்க
ஆ ஆ
அது ஒரு மூணு வர்ஷோ படிச்சிருக்க நானு காய்ஜ் மாரின் வச்சுக்குங்களே உங்கக்கு எப்படி காலேஜ்ல அவர்க்கு வேல கடிக் இம்மோ அதே மேரி எங்கள்க்கு வந்து எங்களுக்கு சொல்லிக் குடுக்குற யடோ இருக்கு இந காலேஜ்ல சொல்லிக் குடுக்குறாங்கள அதே மாரி அங்க போனா எங்கள்க்கு வேலை கடக்யு
ஓ ஓ
அந்த மாரி அது படிச்ச மூணு வருஷோ எங்க வீட்ல சொன்னனே எங்க வீட்ல ஸ்டிட்டு வெளிய அனுப்ப மாட்டாங்க
உவ ஹா ஹா
இது வந்து பக்கத்துல இருக்குன் அனப்பிட்டாங்க
ஓ ஓகே ஓகே ஓகே
அதுனால நீங்க என்ன படிச்சிர்க்கீங்க
நா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிகாம் முடிச்ச ஸ்டர் ஏழ் பிஜில யூஜில அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்பிஏ முடிச்ச
என் ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது என்னோட ஜூனியர் அந்த பிள்ள இப்படிதான் பி காம் முடிச்சுட்டு எம்பிஏ படிச்சிருக்கு
ஆ ஆ முடிச்சிட்டு இப்போ ஒர்க் போயிட்டு தா இருக்கே
ஆ அப்படியா
ஆமாமா ஆமா சிஸ்டர் இங்க பக்கத்துலதா வீட்டுக்கிட்டயே தா இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல போயிரலா அந்த மாதிரி தா போய்ட்டு இருக்கே
அந்த மாரி இருக்கும் போது வசதியா இருக்கும்ல
ஆமா ஆமா கொஞ்சம் சென்னை அந்த மாரில்லா கெடைச்சிது பட் வந்து எனக்கு வந்து இங்க ஆ ஆமா சிஸ்டர் அலோ பண்ண மாட்டாங்கன்றத அத விட நேட்டிவ்ல விட்டு எனக்கு போக பிடிக்கல ஆக்சுவலி அதனால அப்படி ஆ அதனால இப்ப இங்கேயே இருந்து அப்டியே போலாம் எப்படி நமக்கு தனியா போய் தங்கி அதெல்லா பாக்க முடியாதுல்ல
அது கரெக்ட்டு தாங்க நமக்கு சமச்சு நமக்கு செஞ்சு நம்ம வேல செஞ்சு அதுலயே பாதி சேலரி பெய்டுங்க
அதான் இப்படியே பழகிட்டோமா தனியா அப்படின்னும் போது அது வந்து கொஞ்சோ கஷ்
அது ஏதோ கொஞ்ச நாள் தா அம்மா வீட்ல இருக்குறது அதையும் நம்ம ஓடி ட்டனா என்ன பண்றது கரெக்ட்டு தா
அப்புறோ காலேஜ் காலேஜ்ன் படிப்பா இப்பதா கொஞ்சம் இதுவா இருக்கும் ஆ அது
போட்டுருவாங்க
ஆமா ஆமா சிஸ்டர்
வந்துமா இப்ப நினச்சா கூட இருக்க முடியாது நம்பளே கெஸ்ட் மாதிரிதா வந்துட்டு போறோ அடிக்கடி
உம் உம் கண்டிப்ப
இங்கேயந்து நாங்க இங்க இருந்து அங்க போனா மாமியாங்க வீட்டுல போய் இருக்கணும் இவுங்க வீட்டுல போய் இருக்கணு இவுங்க இருந்தாலு இல்லாட்டியு
உம் ஓ
ஆ இங்கேருந் அங்கப் போனா அவுங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் எங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் அதோட டைம் போயிரும் திரும்ப இங்க வந்து இருக்கணு
ம் எல்லாமே கேர்ள்ஸா பிறந்துட்டாலே இதுதா நமக்கு
அது கரெக்ட்டு தாங்க
நமக்குன்னு ஒரு நிரந்தரமா இதுதா அப்படின்னு சொல்லிக்க முடியாது
உம் அது சொன்னா நம்ப மாட்டாங்க கேட்டா நீங்க கேர்ள்ஸ் லா ஜாலியா இருக்கீங்க நாங்க தா கஷ்டப்படுறோங்குராங்க நம்ம ஜாலி நமக்கு நமக்குல்ல தெரியும்
ஆமா ஆமா சிஸ்டர்
அது அவுங்களுக்கு எப்படி புரிய போகுது
உம் உம்
கேட்டா நீ ஜாலியா வீட்ல இருப்பேம்பாங்க ம் ஒரு நாள் இருந்து பாருங்க வீட்ல அப்புறம் எவ்வளவு ஜாலியா இருக்குன் தெரியும் அப்பிடின்ப
அதான் அதான் எவ்ளோ வேல செய்யுறாங்க
அ வேல செய்றது ஒரு விஷயனா தனிமை இருக்குல்ல
ஆ கண்டிப்பா ஸ்டர்
யாரு என்னன் தெரியாம செவுத்த பாதுக்கிட்டே எவ்ள நேரோ உக்கார்றது
ஆ அதுவு கஷ்டோந்தா அது வந்து
ஆ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது அது எனக்கு ப்ளஸ்ஸா தெரிது
ம் ஆமாமா இந்த மாரி விஷயல்லா ப்ளஸ் தா நமக் தெரியு அத நம்ம மைனஸ் வந்து எப்பயுமே நம்ம தா நெறைய தேடணு நறை
ஆ எல்லா தனியா இருக்கும் போது நம்ம மனசு நறைய யோசிக்கு
ஆ கண்டிப்பா சிஸ்டர்
அது ஒரு விஷயோ
ம் ம்
இந்த மாரி பேசும் போது நம்ம மனசு வந்து ரிலக்ஸ் ஆய்டு
ஆமா கண்டிப்பா சிஸ்டர் கண்டிப்பா ரிலக்ஸ் ஆகு
அந்த மாரி நானே நெறைய விஷயம் யோசிப்ப இது எப்டின்னா ஒரு விஷயோ நா யோசிச்சா அதோட நைட்டு தூக்கம் போச்சு எனக்கு தூக்கோ வராது நா யோசிக்க ஆரமிச்சா தூங்க மாட்ட ஒரு மணி ரெண்டு மணி
ஆ ம் ம்
அந்த மாரி யோசிச்சிட்டே இருப்ப இவங்களு ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க எந்தி ச்சு வருவாங்களா அதோட படுத்து தூங்கிடுவாங்க யா முழச்சிருக்கன்னு கூட கேக்க மாட்டாங்க அந்த மாரி அது இன்னு நமக்கு டென்ஷன் ஆகு
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா ஆகுந் தா
அந்த மாறி
இந்த மூவிஸ்ல்லா பாப்பீங்ளா நீங்க
நான் மக்சிமம் பாக்க மாட்டே எனக்கு பிடிக்காது
ஓ
எப்பயாது எனக்கே தோணச்சுன்னா வச்சுக்கங்கள நமக்கு ஒரு மூடு வரு தெரிமாங்க செல நேரோ இத பாத்தே ஆகணு அந்த மாரி இருந்தா பாப்ப இது வந்து என்னன்னா யூடிப் டி வி என்னன்னா நம்ம போன்ல டி வி ய கனெக்ஷன் பண்ணி பாத்துகலா யுடியூப் நெட்ப்ளிக்ஸ் எல்லா அப்பு வரு
ஓகே ஓகே ஓகே ஓகே
அந்த மாரி நெட்ப்ளிக்ஸ்லா இருக்கும் போது புது மூவிஸ்ல்லா ஃப்ரீ தா காசு கெடையாது ஏன்னா டிவிக்கு காசு கெட்டியிருக்கோம்ல அ
ஆமாமா
அதுனால ஃப்ரீயா தா இருக்கு ஒரு நாள் பாத்த
ம் ம் ம் ம் ம் வேற எதாது இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு இதெல்லா பண்ணுவ அப்டின்னு அந்த மாரி இருந்தா கூட பன்லா ஏன்னா நீங்க தனியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்
அது கரெக்ட் தாங்க எங்கயாச்சு வேலைக்கு போரியான் கேட்டாங்க தெரியாத ஊர்ல தெரியாத எடத்துல அவங்க ஆபீஸ் போயிடுவாங்க நம்மள விட்டுட்டு போனா நம்ம என்ன பண்றது
ஆம்மா
அது ஒரு விஷயோ இருக்குல்ல அவங்க எதையு யோசிக்க மாட்டாங்கங்க பின்னாடி வர்றதெல்லா போய் வேலைனா போய் வுட்டுட்டு வந்துருவாங்கா அந்த மாரி ஆள் கொஞ்சம் அந்த மாரி இருக்கும் போது கொஞ்சோ பயோ எனக்கு எனக்கு டைலரிங் கத்துக்க ஆச
ஓகே ஓகே அதெல்லா கத்துக்கலா சிஸ்டர் நல்ல தொழில்
இந்த மாரி ஆனா இவங்கள வச்சுட்டு இங்கலா கத்துக்கறது கஷ்டோ ஏனா நம்ம அம்மான்னு வச்சுக்கங்களே ஒரு எடத்துக்கு சேக்கும்போது நம்ள நாலு எடத்துல விசாரிச்சிட்டு தா அந்த எடத்துல போய் விடுவாங்க
ஆமா கண்டிப்பாக சிஸ்டர்
இவுங்க ஒரு போர்டு போட்ருந்துச்சுன்னா அங்கயே போய் உட்ரு வந்துருவாங்க அந்த மாரி ஆளு அது கொஞ்சோ எனக்கு சேஃப் இல்ல இப்பியுமே வச்சுக்கங்களே